அலோ கேக்குதா ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க
நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே
ஆ சொல்லுங்க தோழி உங்ளுக்கு பிடிச்ச கடவுள் வழிபாடு பத்தி சொல்லுங்க அத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த தலைப்புகள்ல பேசுவோ தோழி
ஆ எனக்கு புடிச்ச கடவுள் வழிபாடு சாய்பாபா ஆ வீட்ல ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்கே அவருக்கு வியாழக் கெழமையானா பூ போட்டு பூஜ பண்ணுவே யாருக்காது ஒரு அ ப்ராப்ளோ அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சரியா நடக்கல அது சோ உடனடியா நடக்கணுனா எனக்கு கால் பண்ணி ஒரு டூ ருஃபீஸ் வைக்க சொல்லுவாங்க வப் பே வித்தின் ஒன் அவர்ல அவுங்ளுக்கு அந்த ப்ராப்ளோஸ் அந்த வேலைகள் எல்லா அவுங்ளுக்கு சரியா முடிஞ்சுரு அவுங்க அதுக்கு நன்றி தெரிவிக்றதுக்காக எனக்கு பூக்கு பணோ அனுப்புவாங்க பூ வாங்கி கட்டி சாய்பாபாக்கு போட்டு நன்றி சொல்லிடுவோ
நல்லது தோழி நல்லது மிக் க மகிழ்ச்சி என்னுடைய சொல்லுங்க தோழி
சோ இது மாரி நறைய பேருக்கு இந்த மாரி நோய் ஹார்ட் ஆப்ரேஷன் அப்ற பிரெயின் ஆப்ரேஷன் இதெல்லா வந்து எததோ ஊர்ல நடக்கு நா வ வடக்க அவுங்கல்லா ஃபோன் பண்ணி அழ்வாங்க சொல் வாங்க நா சொல்வே நீங்க வெறு ரெண்ட் ரூவா வந்து அனுப்ச்சு வுடுங்க எங்க சாயப்பா பாத்துப்பாரு கவலப்படாதீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வ ஒரு விஷ்யோ வரும்போதுதா நம்ப கடவுளயே நெனக்கிறோ அதனால நீங்க அனுப்ச்சு வுடுங்க அதுக்கு தகுந்தா மாரி பாத்துக்லா அப்டின் சொல்லுவே ரெண்ட்ருவா அம்ச்சு வுடுவாங்க ஒரு சில பத்துருவா அனுப்புவாங்க அம்பதுருவா அனுப்புவாங்க நா வெறு ரெண்ட்ருவா மட்டு வச்சுட்டு அவுங்க காச தனியா வச்சுப்பே எங்கயாது அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த காசெல்லா சேத்து அம்ச்சுருவே அப்டி இல்லைன்னா அவருக்கு ஒரு ரெண்டு வார பூ வாங்கி கட்டி போட்டுடுவ ஆனா ஒரு பொண்ணு பிளஸ் டூ படிக்கிற பொண்ணு டென்த் படிக்கு போது நியூரோ ப்ராப்ளம் வந்துருச்சு மூளைல வந்து அந்த பொண்ணுக்கு எதோ ப்ராப்ள ஆப்ரேஷன் பண்ணிதா ஆகணுன்ட்டாங்க அவங்க நா வடக்கல இருந்து இங்க வந்து ச ஒரு ஊருக்கு வந்து பெரிய மருத்துவமனை அது அவங்க அவங்களுக்கு அவரு அவருக்கு வந்து அவ்ளவு செலவு பண்ணக் கூடிய வசதி இல்ல அவங்க அக்கால்லா ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பத்து லட்சம் ஆச்சு அந்த ஆப்ரேஷனுக்கு அ ரொம்ப அழுதாங்க எனக்கு ஒரே பொண்ணுங்க பதினஞ்சு வயசுங்க இந்த பொண்ணு செத்துடுச்சுன்னா எனக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல நாங்களு செத்துருவோனு அழு தா எனக்கு அழக்கூடாது காரண காரிய இல்லாம யாருக்கு எந்த நோயு கடவுள் குடுக்கறதில்ல அவசரப்படாதீங்க நம்பிக்கை வைங்கோன் சொல்லிட்டு நா பாபாவதா அனுப்ச்சு உட்ட நீங்க தா வந்து டாக்டர் ரூபத்துல போயி அந்த கொழந்தைய நல்லா காப்பாத்தி அந்த பொண்ணுக்கு இனி ஒரு காலம் அந்த அ பிரச்சன வரக்கூடாது அப்டின்னு பிராத்தன பண்ணின்ட அதே மாதிரி அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிர்ச்சு அவங்க எதிர்பாக்காத அளவுக்கு ரிசல்ட் கெடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க திரும்பயு பன்னெண்டாம் கிளாஸ்லயு அந்த பொண்ணுக்கு அந்த மாரி ப்ராப்ளம் வந்துச்சு மூளைல கட்டி வந்துருச்சுமா அந்த பொண்ணுக்கு அதனால டாக்டருகள்லா கை விட்டுடுறாங்க இது அ கத்தி வச் சா வளரு வளருன் சொல்றாங்க இவங்க திருப்பியு பன்னெண்டாம் வகுப்பு இருக்கு போது எக்ஸாம் கூட எழுத முடில அந்த பொண்ணுனால அது தெரிலமா நா அதெல்லா அவ்ள விவரமா கேட்டுக்கல ஏன்னா அவங்களே மனசு சங்கடத்துல இருக்கு போது நாம அந்த
நிச்சயமா நிச்சயமா
கூடாதுனு நா கேக்கல ஆனா திருப்பியு பன்னென்டா கிளாஸுக்கு நா சாய் பாாபாவதா அனுப்ச்ச நீங்க போயி அந்த கொழந்தைய சரி பண்ணி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவி பண்ணணுன் சொன்ன இன்னைக்கு நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு
ஓம்
ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க அவுங்க எப் எப்பாது ஃபோன் பண்ணாங்கன்னா அவுங்க அப்பா அம்மா எனக்கு அவ்ளோ நன்றி சொல்வாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க மனிதர்களுக்கு சொல்லாதீங்க அப்டின் சொல்லுவே நானு
ம் இல்ல அந்த கட்டிய பத் தி நா ஏ கேட்டேன்னா அத அவங்கள காயப்படுத்துறதுக்காக இல்ல நமக்கு மருத் துவ துறைல கொஞ்சோ ஆர்வோ இருக்கிறனால நெறய பேத்துக்கு அந்த கட்டிகள் வந்து சில மருந்துகள்னால குணமாயிருக்கு
அதா அவுங்கள அறிமுகப்படுத்தினா பொண்ணு வந்து சொன்னாமா அது பிரெயின் டியூமர்ன்னு சொன்னாமா அதனால அவுங்ககிட்ட அதுக்கு மேல என்னால பேச முடில ஏன்னா ஒரே பொண்ணு அடுத்த கொழந் தயு அவுங்களுக்கு இல்ல ஒரே பொண்ணுக்காக அவுங்க பாடுபடுறாங்க அவ்ளோ சொத்து இருக்கு அவ்ளோ வசதி கள் இருக்கு அவ்ளோ சொந்தக்காரங்க இருக்காங்க நாளைக்கு இந்த கொழந்ததான வாரிசு அதனால அவுங்கள வந்து துன்பப்படுத்த கூடாதுன் சொல்லிட்டு நா இங்க பிரார்த்தன பண்ணின்டேம்மா எங்க பாபா நெறையா பேருக்கு நல்லது பண்ணிருக்காருமா பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டுக்கெல்லா உதவி பண்ணிருக்காருன்னா பாருங்க
ம் ம் ம்
மாத்ரி ஓடுவாரு நா சொன்னேன்னா ஓடிடுவாரு நா போறே நீ இரு அப்டின் சொல்லிட்டு ஓடுவாரு நம்மனால அதாவுது ஒரு நாளைக்கு மூணு பேருக்கு உதவி பண்ணணு சாப்பாடு குடுக்கணு தண்ணி குடுக்கணு அப்றோ வய்தானவங்களுக்கு சேவ பண்ணணு இது வந்து மூணு உதவி அந்த காலத்துல வந்து எல்லாரு வந் து வீட்ல இருந்தாங்க வேலைக்கு போகல பெண்கல்லா இதெல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு கெடச்சது இப்ப நமக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பில்ல அதனாலே நா ரோட்ல போம்போது கண்ணு தெரியாதவங்க கிராஸ் பண்ணு போது நா ஹெல் உதவி பண்ணுவே வய்சானவங்க ரோடு கிராஸ் பண்ண முடியலமா எனக்கு பசிக்குதுமா அப்னா கூட்டின் போய் சாப்பாடு வாங்கி குடு ப்பே தண்ணி வாங்கி குடுப்பே இல்லன்னா இத த ஆ ஜூ ஜூஸ்ல்லா வாங்கி குடுப்பே என் கைய்ல என்ன காசு இருக்கோ அது மாரி நா ஹெல்ப் பண்ணுவேம்மா
நிச்சயமா தோழி நேத்து நாங்க ஒரு தனியார் இதுக்கு போயிருந்தோ அங்க வந்து ஒரு கணவன் மனைவி வயதான தம்பதியர் ஒரு அறுவது வயதுக்கு மேல இருக்கு அவங்களு டைய மனைவிக்கு வந்து கன்னத்துல வந்து கேன்சர் உணவு கூட உட்கொள்ள முடியாம ஓராண்டு முன்பு வர வந்து ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க அதுக்கப்றோ யாரோ சொல்லிதா வந்து அந்த செராக்கியர் இதுக்கு வந்து வந்தாங்க வந்து ஒரு இருவத் தி மூன்று நாட்களோ இருவது இருவத்தி நான்கு நாட்கள்லயோ அந்த கட்டி வந்து அப்படியே வாயில இருந்து விழுந்துருச்சு
ஐயோ அ
க்கு வந்து பயங்கர சந்தோஷோ ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பல வருடமா ஆ ரண வேதனையிலயே வேதன பட்டுட்ருக்காங்க அப்டி இருந்த ஒருத்தங்க வந்து குணமாயிருந்த குணமா குணமாயிருந்தாங்க அவுங்கள நேத்து நா வந்து குணமான நிலையில வந்து நா பாத்தே எனக்கு வந்து பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது அப்றோ அவுங்க வந்து பேசினாங்க அதுக்கப்றோ நல்லா இரு க்கே அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க தோழி செரின் முடிச்சிட்டு வரும்போது ஒரு வயதான முதியவர் வந்து நீங்க ன்ன மாத்ரி உணவுக்காக அலமோதிட்ருந்தாங்க கை கையில இருந்த பத்து ரூபாய குடுத்துட்டு நானு எ மகனும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோ
சேரி அதாவ்து ஒரு ஒரு உயிர காப் பாத்தும் போது நம்ம அத கேக்குறோம் பாருங்க அந்த உயிர் காப்பாத்தப்பட் டுதுன்னு அதுக்கொரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல
கண்டிப்பா தோழி அன்னைக்கி என்
ட்டி குடுத்தாலு இந்த மாரி சின்ன சின்ன ஆசைகள் நமக்கு நெறைவேறும்போது கண் கூடாப் பாக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு
நிச்சியமாத் தோழி
ம்
என்னோட தங்கையோட கணவர் அப்டிதா அன்னைக் கி நம்ம பிராத்தன பண்ணி குடுத்திருந்தோ குணம் ஆயிட்டாங்க ஆ ஆனா என் தங்கைக்கு ஒரு ம் சந்தேகோ அவர் வந்து மனநல் மனதளவுல பாதிக்கப்பட்ருக்காரோ அப்டிங்கிற மாதிரி ஒரு எண்ணோ செரி தொடர்ந்து அப்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இருந்தாலுந் தொடர்ந்து பிராத்தனப் பண்ணித் தறோம்
ம்
இந்த நரம்பு தளர்ச்சி காரணமா மூளைக்கிப் போறச் சர்க்குலேஷன் எதாவது இதா இருக்லாமேத் தவர இல்லைனா உளவியல் ரீத் தியா எதாது பாதிக்கப்பட்ருக்லாம் பெரிய ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு வந்தனால
இருக்கலா
அதனால எடுத்தோனே வந்து முடிவுப் பண்ண வேண்டா நிச்சயமா கடவுள் துணை கொண்டு அதையும் மீண்டு வருவோ அப்டின் சொல்லி சொல்லிருக்கே தோழி
அதாவ்து ஒரு மனுஷே தப்பு பண்ணும் போது அது அவுனுக்கு தப்பாவேத் தெரில அந்த வயசு பணோ என்ன விட்டா யாரு இல்லன்ற இதுக்கு ஆடாத ஆட்டோ ஆடிட்றா கடைசிலத்த ஒரு ஸ்டேஜூ வரும்போது அவ உள்ளுக்குள்ளியே புழுங்கறா நம்ம எப்டிலாந் தப்பு பண்ணோ ஆனா நம்ப மனைவி நம்ளத் தூக் தூக்கி போடாம நம்பக் கூடையேச் சகோத் ஒத்துமையா வாழ்ந்து நம்ளக் காப்பாத்தறாளே இதுக்குலா நம்ப என்னக் கைமாறு செய்யப் போறோம் சொல்லி அவர் மனசுல ஒரு வேதன இருக்கலா இத வந்து உளவியல் அ ரீதியா கொண்டு போயி அவருக்கு ரெண்டு மூனு தரவ அறிவுர சொல்லி அவர மனசுல என்ன இருக்குன்றத அந்தக் குப்பையெல்லா வெளில எடுக்கணு அப்பதா வந்து அவர்ன சந்தோஷமா அந்த க அந்தக் குடும்பத்தோட ஒத்துமையா ஒரு அன்யோன்யமா வாழ முடியு
நிச்சியமா ஒருக்கால நிச்சியமா ஒருக் காலகட்டத்துல தங்கையு பெரிமா பொண்ணு வாழவே முட் முடியாது விட்டுட்டுப் போயர்ற நெலைலதா சொன்னாங்க ஆனா உளவி விகல் ஆலோசனைகள் குடுத்து இங்க அவங்ளுடையப் பேர்ல நம்மது நம்மளே அன்னதானோ நடத்தி அவங்ளுடைய நோயு குணப்படுத்தி குடுத்தனால செரி அக் க்கா சொல்றாங்க அப்டிங்கிறக்காக திரும்ப அந்த வீட்டுக்குப் போயி பல போராட்டங்ளுக்கு மத்தியில
அவ வந்து இன்னைக்கி சேந்து வாழ்ந்துட்ருக்கா அதுக்கு அப் அ இத பிராய்சித்தமாதா கடவுள் கிட்ட வேண்டிருக்கா என்னுடைய மனநிலைய மாத்தி நாத் திரும்ப கணவர் கூட சேந்து வாழ்ந்த அக்காவுக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க அதனால நா வந்து ஒரு இருவது பேத்துக்கு ஒ உணவு வழங்குறதா சொல்லிட்டு நேத்து வந்து உணவு வழங்குறது க்கு சொல்லியிருக்காங்க தோழி அதுவு இல்லாம அவங்களுக் க்கு கொஞ்சோ பொருளாதார பிரச்சனைகள் இருந்தது ஆ சொத்து தகராறுல நல்ல விதமா ஆ சு த்து வந்து அத வித்து கடன் அடைச்சு இப்ப பெரும்பாலான பிரச்சனைகள்ல இருந்து பாபார்லால வெளில வந்துட்டாங்க அதனால அவங்க வந்து தொடர்ந்து இது பண்ணி ப்ரே பிரார்த்தன பண்ணிட்ருக்காங்க இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து மீண்டு வருவாங்க
வந்துரு கட்டாயம் வருவாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தோழி மீண்டும் ஆ அடு த சந்திப்பில் இணையலாம்
நன்றி தோழி
நன்றி